ஹலோ ஹாய்
ஹலோ தோழர் எப்டி இருக்கீங்க ம் நல்லாரு ம் நல்லாருக்கன் தஸ்
என்ன ஏ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ம் நாஸ் சாப்ட்டே தோழர்
என்ன வீட்ல ஸ்பெஷல்
ம் கார கொழம்பு தா தோழர் கார கொழம்பு முட்ட அவ்ளதா வேற எதுமே பெஷல் இல்ல
ஆகே ஓகே எங்களு காலைல பூரி மசாலா
ஓகே தோழ் ஏன்னா வீட்ல அவ்ளவா டிஃபன் எதிர்பாக்கு மாட்டாங்க எல்லா சாப்பாடு தா ஓகே மேம் ஓகே இப் ப்பெல்லா இது வீட்ல வயசானவங்க இருக்காங்க அவ்ங்கல்லா டிஃபன் அவ்ளவா சாப்புட மாட்டாங்கள அதனால சாப்பாடு ஆமா அனால சாப் வீட்ல இருக்கவங்ளா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க உங்க வீட்ல
ம் எல்லாரு நல்லார்க்காங்க
ம்ம் அப்றோ அ எங்க ராட் டூர் ஆ சாப்ட்டாச்சி டாப்ப சாப்ட்டாச்சி
ம்
எங்க டூர் எதுனா போனீங்ளா
இல்ல தோழர் நாங்க போனதில்ல ஆனா இப்போ போலான்னு இருந்தோ அதா க்ளைமேட்டு உங்க ஊர்லா எப்டி இருக்கு
எங்க ஊர்ல இன்னைக்கு தா கொஞ்ச வெயில் அடிக்குது
ஓகே ஓகே ஏன்னா இப்ப அங்கங்க க்ளைமேட் வேற மாரி இருக்குல்ல
ஓ ஆமா ஆமா
அதனால இப்ப எங்கயுமே போகதுந்தா பிப்ரவரி பிப்ரவரிலா போயிருக்கணு
ம் ம்
இப்ப வந்து க்ளைமேட் எல்லா எடத்துலயு மழையா இருக்கு நம்ப வெயிலாதா இருக்கு எல்லா எடத்துலயு ஆமா அதனால எங்கயுமே போறதுல்ல ஃப்ரோ நீங்க எங்கனா போயிருக்கீங்களா
நாங்க கேரளா மைசூர் மூணார் போயிருந்தோ
ஓகே ஓகே அங்கெல்லா க்ளைமேட் எப்டி இருக்கு
அங்கல்லா நல்லா ஓளவுக்கு சில்லுன்தா இருக்கு
ஓகே ப்ரோ ஏன்னா இப்போ நம்ம போற போகும் போது நம்ம எப்டி சொல்றது இங்கயு வெயில் இருந்தா அங்கயு வெயில் இருந்தா நமக்கு நல்லாருக் கங்க அங்கனாச்சி ஆமா அங்கனாச்சு க்ளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குனுல இப்ப எல்லாரு ஆம் இப்ப எல்லாரு சொன்னாங்க ஆ இப்ப எல்லாரு சொன்னாங்க அங்க க்ளைமேட்டா அதே மாரிதா இருக்கு வெயிலா இருக்கு அப்டின்னாங்க ஆனா இப்ப போனவங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே ஏன்னா இப்ப இப்ப போனவங்க எல்லாரு மழ வருது அப்டின்றாங்க எது இதா நம்பறதுனு தெரியில ஏன்னா நாங்க போலாம்னு பிளான் பண்ணிருந்தோ எல்லாரு பேமிலியா
ஓகே ஓகே
போலு அதா வெயிலு அங்கயு வெயிலு இங்கயு வெயிலு நேத்துக்கப்ப போனோ அப்டின்னு யாருமே போகல ஆமா இப்ப என்ன மறுபடியு அங்க போயிட்டு அதுவு இங்க இருக்குற வெயிலுதா அங்கயு அடிக்கு நம்ப அதுக்கு இங்கே இருந்தலால
ஆமா கரெட்டுதா
அப்பற வேற எங்கங்க போயிருக்கீங்க
ஆ ஊட்டி கொடைக்கானல் எல்லா போயிருக்
ஓகே ப்ரோ ஓகே
ஊட்டி கீழ பிளாக் தண்டரு ஒரு நாலு
ஓகே ஓகே பங்கலா எப்டி நல்லா இருக்குமா
நல்லாதா ப்ரோ நல்லாதா இருக்கு ஃபிளவர் எக்ஸிபிஷன் எல்லா போட்டிருந்தாங்கல்ல கொடைக்கானல்ல அதெல்லா கூட பாத்துட்டாங்க ஆமா
ஓகே ப்ரோ ஏன்னா நாங்க அப்தா போலான்னு இருந்தோ ஆனா க்ளைமேட் நல் அப்பல்லா நல்லாருந்துச்சா ப்ரோ க்ளைமேட்டு்
நல்லா இருந்துச்சு ஆனா பயங்கர கூட்டமா இருந்து லீவுல ஃபுல் டிராபிக் இன்ச்சு பை இன்ச்சான் நவுந்தோ ரொம்ப கஷ்ட
ஆமா ஆமா
எதுக்குதா போணும்ன்னு இருந்துச்சு
ஓகே ஓகே ம் ம் ஏன்னா இப்போ எல்லாரு பிளவர பாக்கறதுக்கு எவ்ளோ டிசைன்ல்லா பண்ணிருந்து போன்ல போ போட்டிருந்தாங்க அப்பதா பாத்தோ செம்ம டிசைன்ல்லா போட்டு நறைய எல்லாருமே நறைய பாத்தீங்களா ப்ரோ எல்லாக்கோ
பாத்தே பாத்தே
ம் ம் ஏனா இப்ப எல்லாரு நெறைய அந்த பூ பாக்கத்துக்குன்னே வந்திருப்பாங்க நெறைய
ஆமா ஏனா ஸ்கூல் வேற லீவு
ஆமாமா
ம்
அந்த மேரி டைம்ல அப்புறோ வேற எங்யுமே நாங்க போனது இல்ல ஹஸ்பண்ட் வேணா பேயிருக்காரு மலைக்கு அந்த மாரிலா பேயிருக்காரு தோ கொல்லி ஒரு மல சொல்றாங்க பாத்தீங்ளா ஆ ஆமா அந்த மலைக்கு பேயிருக்காங்க அப்றோ ஒரு வால்பாறை அதுக்கெல்லா பேயிருக் க்காரு நா போ
ம் நா கூட கொல்லிமலைக்கு அந்த ஹில்ஸ் ஃபால்ஸுக்கு போயிருக்கோ கீழ ஆயிரத்தி அம்பது அடி எறங்கி போனு டெப்ஸ்யெல்லா எறங்கறது கூட ஈசி ஏர்றதா கஷ்டோ
ஆமா ஃப்ரோ அவுங்ளா போயிருக்காங்க அதா எல்லா அவுரு எப்டி தா ஃப்ரெண்ட்ஸோட போனாரு இப்ப வந்து ஃபேமிலியோட போலானு இருந்தோ ஆனா இப்ப எதுமே இதுவாக முடில கிளைமேட்டு எல்லாரு ஒத்து வர மாட்டறாங்க யாரு
ம்
அதனால பாக்றத்
அப்பன்னா ஆகஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரே அதுல ஃபுல்லா இருக்கு
இல்ல ஃப்ரோ அப்ப வெயிலா இருக்குன்றாங்களே அதனால பாக் ஆனா அப்ப எப்டி இருக்குன்னு தெரியல ஃப்ரோ ஆனா போலான்தா நெனைச்சின்னு இருக்கோ
அப்போ எல்லாமே செப்டம்பர் நவம்பர்ல போய் பாருங்க இன்னு நல்லாருக்கு
ஓ ஓகே ஃப்ரோ அப்ப நல்லாருக்குமா
கிளைமேட் சில்லுனு இருக்கு எல்லா நல்லாருக்கு
ஓகே ஓகே ஏனா எப்டி சொல்றது அப்ப நல்லாந் நம்மளுக்கு கிளைமேட் பொறுத் துதானே இருக்கு நம்ம போனா கிளைமேட் பாக்குணு மழயெல்லா நல்லா ரசிக்குணு அந்த மேரி இருந்தாதா நம்ம
அதெல்லா ஓ கஷ்டமா இருக்கு மழ பெஞ்சால்லா கசக் தா
ஆமா அங்க அப்டி இல்ல இல்ல ஃப்ரோ நல்லா இருக்குல்ல அங்க மழ பெஞ்சா கூடோ
ஆ நல்லாதாருக்கு நல்லாதாருக்கு
ஏனா அங்க நல்லாருக்
ஆ இப்ப எல்லாமே உடமாட்டாங்க எங்கியு இப்ப நம்ம எதனா ஃபால்ஸு எதனா போனுன்னா மழ பெஞ்சா வுடமாட்டாங்க
ஆமா ஃப்ரோ அது வேஸ்ட் ஆயிடு வேற
மழ பெஞ்சாலு வேஸ்ட் ஆகு ஏனா கிளவுடியா இருக்குலா சின்னவ
ஆமாமா ஆமா எட்ட இருந்து ரசிக்கலா ஆனா ஆமா எட்டெருந்து ரசிக்கலா எல்லாமே கிட்ட போய் அவ்ளோவா ஃபால்ஸ்ல்லா அலோ பண்ண மாட்டாங்க கிட்ட போயிட்டு பாக்கறதுக்கு ஏனா நம்பளுக் அப்போ ஒர் மாரி கஷ்டமாருக்குல்ல இவ்ள தூரோ வந்து ஃபால்ஸு கிட் கிட்ட போய் பாக்கலனா நம்பளுக்கு எப்டிருக்கு ஒரு மாரிருக்கு ஆமா ஏனா இப்ப எப்டி சொல்றது நம்ப அங்கந்து இவ்ள் லாங் கஷ்டபட்டு வந்துருக்கோ ஆமா
சின்ன பசங்கல்லா
ஆமா ஆமா ப்ரோ உங்க வீட்ல எப்டி எல்லாரு நல்லா எஜ்ஜாய் பண்ணிங்ளா
எல்லா ஜாலியா எஜ்ஜாய் தா பண்ணோ
ஆமா ஃபேம்லியோட போனா எல்லாருமே என்ஜாய் பண்லால
ஆமா ஆமா
ஹம்மியா எஞ்ஜாய் பண்லா அங்கே சாப்பாடுல்லா செஞ்சி சாப்றாங்க இப்ப எல்லாரு ஹலோ ப்ரோ
ஃப்ரெண்ட்ஸ் கூட போரதுலா உன்னு நல்லாருக்குன் சொல்ல வரெ
ஆமா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸுங் கூட போனா அத விடு
நாங்கல்லா ஸ்கூல் டூர்ல ஒன்னா போவோ ஸ்கூல் டூர்ல ஒரு டூரு கூட மிஸ் பண்ணதுல்ல எல்லாரு ஜால்யா போவோ ஒரு ஒரு வர்ஷோ ஒரு ஒரு எடத்துக் கூட்டு போவாங்க ஒரு வர்ஷோ இராமேஸ்வர தனுஷ்கொடி பாமன்பாளைய் அந்த ம் ம்
ஜுவுக்கு அந்த மாரிதான்லா ப்ரோ எங்கள கூட்ன்னு போய்ருக்காங்க அப்ப ஃப்ரெண்ட்ஸோட இருந்தது தா அது வேற அது தனி எஞ்ஜாய்மெண்டு
ஆமா
ஆனா ஃபேம்லி கூட போனாலு கொஞ்ச அது கொஞ்ச நம்பளுக் எஞ்ஜாய்மெண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸுங் கூட போனா அது இரு செம்ம எஞ்ஜாய்மெண்டு
ஆமா
ஏனா நம்போ எல்லா எடத்துக்கு போலா இப்போ ஃபேம்லி கூட போனா இங்க போவாதீங்க அங்க போவாதீங்க அவங்க பயப்டுவாங்க அதே ஃப்ரெண்ட்ஸுங் கூட போனோ ஆமா ஆமா போய்ட்டு எங்க வேணாலு மல மேல கூட ஏறி பாப்போ அந்த மாரிலா கூட இருக்கு ஆனா இது இதுவே ஃபேம்லி கூட போனா அங்க எட்டி பாக்காத இங்கப் பாக்காத அப்டி சொல்லுவாங்க நம்பளுக்கு அதுவே கொஞ்சோ டென்ஷ நம்ப பாக்கறதுக்குதா போயிருக்கோ ஆனா அவங்க அப்டி நெனக்க மாட்டாங்க அங்க போய் பாக்காத இங்க எட்டி பாக்காத அப்டின் அது கொஞ்ச இதுவாருக்கு அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடல்லா போனா அங்கயே சாப் இப்ப எல்லாரு அங்கயே சாப்பாடு செஞ்சி சாப்றாங்க அந்த மாரில்லா போட்றாங்க நீங்க அதெல்லா செஞ்சி சாப்டீங்ளா ப்ரோ
அ நாங்லா சாப்ட்ருக்கோ
ஓகே ஓகே
நடுவுல ஒரு வில்லேஜ்ல அங்கலா நிருத்தி அவங்ககிட்ட ஃபெர்மிஷன் வாங்கி அந்த பம்பு செட்லே குளிச்சிட்டு
ஓகே ஆமா ப்ரோ அப்டில்லா ரொம்ப எஞ்ஜாய்மெண்டு ப்ரோ ஃபே
ஆமா
இப்போ அப்டில்லா எதுமே எதிர்பாக்க முல்லல்ல இப்ப எல்லா அப்டி அப்டியே வேற மாரி ஆயிர்து ஆமா
எங்க ஊரு பக்கத்துலே ஏலகிரி வேறே இருக்கு ஏலகிரி தெரியுல்ல
ஆமா
நாங்கல்லா நெனச்சா ஏலகிரிக் போய்டுவோ ஏனா எங்க ஊருக் கீழதா எ மேலதா ஏலகிரி இருக்கு நெனச்சா வண்டி எத்துட்டு ஏலகிரிக் போய்டுவோ எல்லா
ஓகே ப்ரோ ம் ம் நாங்க இது வரைக்கு எங்கயு போனதில்ல ப்ரோ ஆனா ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருக்கே ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து கழனி அந்த மாரிலா இருக்குல அங்க போயிட்டு பிரியாணில்லா அந்த மாரில்லா செய்வோ ப்ரோ அதெல்லா எங்க அதெல்லா எவ்ள என்ஜாய்மெண்டா இருக்கு கழனில போய் செஞ்சுட்டு கெணத்துல குளிச்சுட்டு
ஆமா ஆமா
ஆனா நீச்சல் தெரியாது ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போனா குளிக்கதா தோணு ஏன்னா அவங்க எப்டி சொல் கால் மட்டுனா சும்மா நனைச்சுட் இருக்கலால
ஆ ஆமா
அது ஒரு என்ஜாய்மெண்ட் அப்போ ஃப்ரெண்ட்ஸுங் கூட போய் அப்டிலா சாப்புடுவோ இப்பதா எல்லா அவுங்கங்க மேரேஜ் பண்ணிக்குணு அந்த மாரி இருக்கனால ஃபோன் மட்டுந்தா பேசறோ ஃபோன் மட்டு எப்பனா ஒரு வாட்டி லாங் டிஸ்டன்லா இருந்தா அவ்வளதா அப்படித்தா பேசு மத்தபடி வேற எதுமே இல்ல டூருக்குல்லா போலா ஆனா இப்ப யாரு இப்ப எல்லாரு ரொம்ப அவ்ளவ வரமாட்றாங்க பயப்பட்றாங்க அங்க போனா என்னா நடக் கு அந்த மாரி பயப்படறாங்க ஆமா வீட்ல என்னா சொல்லுவாங்க அந்த மாரி ப